அ
ஹலோ வணக்கம் ப்ரோ
ஆ வணக்கம் ப்ரோ என்ன பண்றீங்க
வேலைக்கு போறம் ப்ரோ
அ அதா அக்கௌண்ட்ஸ் சொன்னீங்ள
ம்
அப்ப என்ன ஈ காம் மஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு போறேனு சொன்னீங்க
ஆமா ப்ரோ
ம ம் அப்புறம் முங்குவாய் இதுல எல்லா என்ன இப்ப நீங்க நெறைய இதுக்குல்லா எங்க எங்க போயிருக்கீங்க டூரு
ப்ரோ நா டூருக்கு அவ்ளோவு போனுது இல்ல ஆனா போன எடோ வந்து
என்ன ப்ரோ ம்
வேளாங்கண்ணி போயிருக்க ப்ரோ
அவ்ளோதானா
லோக்கல்ல தா ப்ரோ போயிக்கனே
உங்களுக்கு வேளாங்கண்னி மட்டுதா பக்கமா
இல்ல ப்ரோ அது லாங்குதா எங்களுக்கு லோக்கல்லதா போயிருக்கே ஒரு வெளியே வெ எங்கியு போனதில்ல
ச்சே ச்சே ச்சே
நீங்க எங்கனா போய்கிறீங்களா ப்ரோ
நா நெறைய பக்கோ அதா ப்ரோ எனக்கு கம்பெனிக்குரே நெறையா இது பண்ணுவாங்க
எங்க ப்ரோ
எனக்கு ஃபுல்லா வெளிநாடு தா மிச்சபடி ஃப்ரெண்ட்ஸ் கூட போறதுனா அங்க கொல்லிமல சொல்லுவாங்கல்ல
ஆ கே கேள்விபட்ருக்க ப்ரோ
கொல்லிமல கொடைக்கானலு ஏற்காடு ஊட்டி
ம் செரி ப்ரோ
எங்கெல்லா திடீர்னு ப்ளான் பண்ணுவோ ஃபிரண்ட்ஸு எங்களுக்கு மூணு மாசோ வேல செஞ்சா பத்து நாள் லீவு லீவ் போடாம அந்த மாரி இதெல்லா போவோ நெறையா டூர் போவோ பத்து நாள் லீவ் வர அ கம்பேனியில லீவுனா லீவு தரதே பெருசு ப்ரோ எங்களுக்கு சம்பளத்தோட லீவு
ஏம் ப்ரோ லீவு தர மாட்றாங்க
ரொம்ப கஷ்டம் ப்ரோ
அந்த கம்பெனியா ப்ரோ
நீங்ளே சப்போஸ் நீங்ளே ஓனரா இருந்தாலு உங்களுக்கு வேல முடியல அப்டின்னா சப்போஸ் உங்களுக்கு தர ப்ராஜெக்டு என்ன பண்ணுவீங்க
நா லீவு தருவ
அ
லீவ் தரவமாட்ட முஷ்டியனா தருவே
ஆ அதே மாரித இருப்பாரு
அந்த மாரியா ப்ரோ அந்த மாரி தா அவுங்க கம்பெனிலயு
எப்டி புரியல
முஷ்ட்டு ஒன்னத்தேவ லீவு தருவாங்க எல்லா வேலையு முஷ்ட்டோனா
அப்டில்லா சொல்ல மாட்டாங்க ஆ அந்த மாரியு சொல்லலா ஆனா அந்த மாரி சோய்த் அர்ஜென்டு ரொம்ப அர்ஜென்டு சிவியரு அப்டிங்கும் போது வேற வழி இல்ல லீவ் போட்டு த ஆகணு
செரி ப்ரோ
அதுக்கின்ட்டு இந்த மாரி டூர் போறதுக்லா லீவ் கேட்டோம்னா ஆல்ரெடி ஒர்க்கு ஃபுல்லா கெடக்குது நாங்களா வர்ஷத்துக் எப்பயோ ஒரு வாட்டி ஊருக்குனு டூர் பத்தியா அவுங்க விட்டாங்கன்னா இருவது நாலு
ம்
டூர் கூட்டு போனாங்கன்னா அந்த மாரி வெளிநாடு எனக்கு தெரிஞ்சு காஷ்மீர் போயிந்தோ அதுக்கப்றோ இங்க டில்லி போயிருந்தோ டில்லி தாஜ்மஹாலு அதுக்கப்றோ மும்பையி
பிளைட்ல மட்டுதா போவீங்ளா ப்ரோ
ஆமா இந்த மாரி ஏரியாவுக்குள்ள ஃப்ளைட்ல தா போய் ஆவுணு
ட்ரெயினு
காஷ்மீர்ல்லா எப்டி போவீங்க ஃப்ளை இதுல
ட்ரெயின்ல ப்ரோ
ஆ ட்ரெயில்ல எப்டி போவீங்க காஷ்மீரு
செரிங் ப்ரோ
கடல தாண்டி போயி ஆகுனு
செரி ப்ரோ
அதா பயமா இருக்கு மும்பைனா வேணா நீங்க சொல் இந்த மாரி ட்ரெயினு இதுல போலா
செரி ப்ரோ
ஷ்மீரு இதெல்லா ஃப்ளைட்ல தா போய் ஆகணு
ம் ஓகே ப்ரோ
ம் ப்ரோ நீங்க வேற எங்க வேளாங்கண்ணி நா இது வரைக்கு வேளாங்கண்ணி ஒண்ணு தா போனதில்ல
ஏ ப்ரோ வாங்க ஒரு வாட்டி போய்ட்டு வாங்க ஜாலியா ஜாலியா இருக்
அடுத்து நெக்ஸ்ட் டைம் அதா பிளான் பண்ணு
ஓகே ப்ரோ
பாக்லா அங்க என்ன பேமஸ்சு
அங்க ஃபேமஸ்னா மாதா
மாதா ஓகே ரைட்டு ஆ
அங்க முட்டி போட்ன்னு போங்க ப்ரோ வேண்டுதல் வச்சுக்குணு
வேண்டுதலா மாதம இல்ல இல்ல அத விட்டா வேற ஏதாவது இந்த மாரி அருவி
ஆ இரு பீச் இருக்கு ப்ரோ பீச்சு பக்கத்துல பீச்சு தா ப்ரோ ஜாலியா குளிக்கலா
ஓ அந்த வேளாங்கண்ணிலதா அந்த போட் ஓட்டிட்டு போவங்களே போட்ல சவாரி பண்றது அந்த இது அங்கதா அது போய்ருக்கு வேளாங்கண்ணினு நெனக்கிறே. அது எனக் செரியா ஞாவக இல்ல ஒரு வாட்டி ஃப்ரெண் ஸ்ல்லா கூட்டிட்டு போய்ருந்தாங்க. பட் அது வேளாங்கண்ணிங்கறது எனக்கு தெரியாது. போட்லயே மூன்நாள் ரெண்டு நாளு ஸ்டே பண்ணி உள்ள எல்லா ஃபுட்டு கிட்டு எல்லாமே அலோ பண்ணுவாங்களே அதான
தெர்லெயே ப்ரோ. அதிகவா தெர்லெயே ப்ரோ. வேளாங்கண்ணினா மாதா மா தான
மாதா மா இல்ல இல்ல கடல்ல ஸ்டே பண்ற மாரி மூன் நாளு நாலு நாளு. எனக்கு வேளாங்கண்ணி மாரிதா எதோ சொன்னாங்க. பட் அது தெர்ல எனக்கு.
அது எனக்கு தெர்லயே ப்ரோ. அது இல்லன்னு நெனக்கிற நா வேளாங்கண்ணி இல்லன்னு நெனக்கிற நீங்க சொல்லுது வேற எதோ ப்ரோ
ம் ம் தெர்ல எனக்கு. ஆனா அந்த மாரி ஏரியா தா எதோ ஒன்னு சொன்னாங்க.
தெரி ப்ரோ
நம்ம அந்த மார்லா இல்ல ப்ரோ. சப்போஸ் நாங்க கூகுள்ல சேர்ச் பண்ணுவோ இன்னெக்கு போறதுக்கு எது நல்லா ஃபேமஸா இருக்குது திருப்பல்லா பிளான் இல்லங்க ப்ரோ
ம் ஓகே ப்ரோ அடுத்து எங்க ப்ரோ ப்ளான்னு
ம்
அடுத்து எங்க ப்ளானு
இன்னு தெர்ல ப்ரோ. இப்பதா போய்ட்டு வந்த. போன வாரதா கொல்லிமல போய்ட்டு வந்த. ஏ கரெக்ட்டா ஒரு வாரந்தா ஆவ்து ம்
நடந்தா ப்ரோ போனீங்க கொல்லிமல
ஆ ஆமா
ப்ரோ அவ்ளோ லாங் எப்படி ப்ரோ போய்ட்டு வரீங்க அவ்ள அ ரொம்ப லாங்கா ப்ரோ அது
சென்னைல இருந்த ஆமா எனக்கு லோக்கலு என்னோட நேட்டிவே அதா
உண்மையா ப்ரோ
ஆமா
கொல்லிமல அங்க எதோ ஒரு அந்த செல தான ப்ரோ இருக்கு அந்த
எந்த செல
கொல்லிமல சித் அ புரில ப்ரோ புரில
ஹலோ
கேக்குதா ப்ரோ
ஆ சித்தர் கெடையாது மாசி பிரியாணுன்னு சொல்லிட்டு சாமிதா இருக்கு
ஆஹ் ஆமா ப்ரோ பாத்துக்குற
ம் என்னோட நேட்டிவே அதான் நாமக்கல் தான்
ஆ ஓகே ப்ரோ
ம்
எப்டி ப்ரோ அங்க சூப்பரா இருக்குமா
ம் நல்லாருக்கு அருவிதா அவ்ளோ இருக்கு. அதா ஊன்ட்ட கேட்டெல்ல. அருவி நல்லாருக்குமா எங்க ஊர பொறுத்த அளவு அருவி நல்லா இருக்கு. அவுங்க எல்லாரு கேட்டாங்க எங்க போலா அப்பிடிங்குபோது இப்ப வந்து தண்ணி போய்ட்டு இருக்கு இங்க போய்ர்லா அப்பிடினதுக்கு ஓகே எல்லா ப்ளான் பண் தானா செரி ஓகேன்ட்டு அங்க இங்க இருந்து டெம்போ ட்ராவலர் எடுத்தோ பன்னெண்டு பேரு. மூணு டெம்போ ட்ராவலர் எடுத்தோ போய்ட்டோ.
ம் ஓகே ப்ரோ எப்டி ப்ரோ இருந்தது ட்ரிப் ஜாலியா இருந்துதா
நீலா நால்லா திட்ட தட்ட நால்லா நெனச்சே போன ப்ரோ நைட்டு வண்டிய மேல ஏத்துவே. காலேஜ் படிக்கும்போதெல்லா நைட்டு வண்டிய மேல ஏத் துவே மறுபடியு பகலு ஒரு ஆறு ஏழு மணிக்லா மறுபடி ரிட்டன் கீழ இருக்கே. நைட்ல ஏத்துமோ செமையா இருக்கு ப்ரோ
எப்டி ப்ரோ அந்த பைக் கூட போலாமா
ஆ போலமே
செரி ப்ரோ
ம் அங்க என்ன ஒன்னுன்னா அந்த மாரி இந்த பிரச்சன இல்ல
இந்த எப்டி சொல்றது யான பன்னி
ஆ
இந்த பிரச்சனல்லா எதுவுமே கெடையாது நீங்க அழகா ஏத்தலா ஆனா பொறுமையா கரெக்டா பாத்து ஏத்துன்
ம் ஓகே ப்ரோ
கொஞ்சோ ஏமாந்தீங்னா உயிரே போயிரு ம்
ஒரு வாட்டி நாங்களு போறோம் ப்ரோ பசங்க ஃப்ரெண்ட்ஸ்ங் கூடோ
ம் ம்
சேரிங் ப்ரோ
லைட்டா ஏமாந்தீங்கன்னா உயிரே போய்டு அதுல எனக்குல்லா அதே எடுத் துல நால்லா பத்து இருவது வாட்டி போயிருக்கே ஆனா ஒரு வாட்டி எனக்கு உயிர் பயோன்னா என்னான்னு காட்டுச்சி அந்த மல
எப்டி ப்ரோ என்னா ஆச்சி
அது ரொம்ப அ இதா வளைஞ்சு வளைஞ்சு போகோ அப்டி இருக்கும்போது ஒரு நாளு கரெக்டா அந்த கட்டு க்கு எனக் இது அது பேர்னா பிரேக்கு ஃபெயிலியர் ஆயி நேரா அடிச்சு நின்ருச்சி வண்டி
அடிச்சி கொஞ்சோ கீழ எறங்கிருந்தேன்னா க்ளோசு அவ்ளதா அது
ம் அங்கனா ப்ரோ அங்க அப்போ பாத்து ஓட்னோ போல வண்டிய
ஆமா இல்ல இப்பல்லா சேஃப்டி அதிகமாயிருச்சு நீங்க உழுந்தாலு உள்ளதா உழுவிங்க நீங்க ரொம்ப வேகமா போனீங்க மட் ட்டு தா தூக்கி உங்கள தூக்கி போடு வண்டி உள்ள உழுந்துடு
ம் ஓகே ப்ரோ
இ நாங்கல்லா போன காலத்துல்லா சைடுல அந்த இதே கடையாது அடிச்சீங்னா இப்ப அவ்ளோதா குளோசு இப்பல்லா பாத்தீங்கன்னா அடிச்சீங்னா அப்டியே அந்த ரோல் மாரி போட்ருக்காங்க அந்த ரோல் போட்ருக்கவோ என்னாதா அடிச்சிங்கனாலு தடத் தற தறன்னு உள்ளதா கொண்டாந் து போட்டுது
சேரி ப்ரோ
எனக்கு தெரிஞ்ச காலத்துலேல்லா பாத்தீங்கன்னா அந்த ரோல்லா கெடையாது இத்தனைக்கு அந்த இது மாரிலா எதுவுமே கெடையாது அடிச்சி திட்திட்ட நானே நேர்ல பாத்திருக்கேன்னா பாத்துக்கோங்ளே
உண்மையா ப்ரோ உங்களுக்கு அப்போ எப்டி ப்ரோ இருந்து பயமா இருந்ததா
அதா நால்லா எனக்கு போய் பழக்கோ ஆனா வந்து இந்த மாரி வெ வெளிவூர்லருந்து வந்திருக்கோ அப்போ என்னா பண்ணோ கரெக்டா போணோ ஏதோ சரக் போட்டிருக்கானான்னு என்னான் தெர்ல வேகமா போனா போன ஸ்பீடுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாட்டு இருக்கு நேரா எறக்கு அப்டியே அ கண்ணுக்கு நேர பாத்தே ஒரு நிமிஷோ என்ன தாண்டி போறா எங்களுக்குங்க போது எங்களுக்கு தெரியு அப்டி இருந்தோ நா ஒரு நாள் கொண்டு அடிச்சு நிறுத்தன வண்டிய என்ன காரணோனா பாம்பு குருக்கால வந்துருச்சு
என்னா பாம்பு ப்ரோ அது
அதல்லா நறைய வரு ப்ரோ எ த்துல எத் அதுதா பிரேக் அடிச்சது தப்ச்சிருச்சு பாம்பு தப்ச்சிருச்சு பின்னாடி போய்ருச்சு டக்குனு இப்டி இத மட்டு கழுத்த மட்டு பின்னாடி எத்துருச்சு ஆஹா எனக் அதா இப்ப போட்டாங்க இதுக்கு இதுவே வந்து மூணு வருஷோ நாலு வருஷத்துக் முன்னாடி நா இரு க் இருந்த அப்டினா அவ்ளோதா எல்லாரு எனா நா உயிரோட இத இதாய்ருப்பனானே எனக் தெர்ல
செரி ப்ரோ
ஆமா அதல்லா நறைய இருக்கு ப்ரோ அதுவு அந்த மல டேஞ்சரான மல
அப்றோ அங்க எதனா விலங்கு எதனா இருக்குமா ப்ரோ விலங்கு
விலங்கு எதுமே கடையாது விலங்குனா அணிலு முயலு முயல்லா நறைய கடைக் மான்லா இருக்காது
செரி ப்ரோ
ஆனை கீனை எதுமே கிடையாது ப்ரோ அங்க
பாம்புதா இருக்கு
பாம்பு இருக்கு முயல் செறியான முயல் வேட்டைக் வேட்டைக்கு போனோம்னா முயல்
என்னா ப்ரோ காட்டி முயலா
ஆ காட்டு முயலதா வீட்டு முயலா கடைக்கு
ப்ரோ காட்டு முயல் நீங்க அடிப்பீங்ளா புடிப்பீங்ளா
ஆஹா ஆஹா அதெல்லா அடிக் கூடாது அடிச்சா ஃபாரஸ்ட் ஆஃபிஸர் புடிச்சிட்டு போய்ருவாங்களமா கேஸ் ஆய்ரு எதா வண்டில சிக்கறதுக்கு இது வண்டில அடிப்பட்ருச்சுனு சொல்ட்டு குடுத்தோம்னா செரின்ட்டு எடுத்துப்பாங் எடுத்துடு போனது நம்ளுக் தெரிஞ்சவனா எடுத்துட்டு போ பானுங்க இல்லனா குடுத்துட்டு போனு வாங்கி வெச்சுப்பானுங்க
செரி ப்ரோ
ஆ எ வண்டிலலா நறைய வாட்டி காட்டு முயல் அடிப்பட்ருக்குது முயலா இருந்தா ப்ரச்சன இல்ல டப்புன்னு அடிச்சு கீழ உழுந்து பறந்துடு ஆனா பாம்புனா என்ன ஆவுனா வீலுக்குள்ள மாட்டி கொத்திபுடு கால
ஆமா ப்ரோ நம்பளதா நம்பளே உய்ந்துருவோ பய்த்துல
ஆமா கொத்திபுடு அது ஆல்ரெடி எ ஃப்ரெண்டு அப்டிதா போய் ஒரு வாட்டி கொத்தி அது ம் அது அதே மாரிதா கில்ஸுதா ஏத்தனு
ஆனா இது இல்ல கொல்லிமல இல்ல கொடைக்கானலு
செரி ப்ரோ
ஏத்தமோது இப்டிதா வந்து நா அப்போ காலேஜ் ஃபஸ்ட்டு இயரோ ஸ் சகெண்ட் இயரோ படிச்சுட்ருந்தே அப்ப ஏத்தமோது பாம்பு வந்து வீலுக்குள்ள மாட்டிருச்சு வீலுக்குள்ள மாட்டி அவன ஒரு கொத்து கொத்திச்சாட்ருக்கு கொத்துச்சா கொத்தலயா என்னான் தெர்ல ஹாஸ்பிடல் போனவொனே ஒரு பல்லு அவ அப்டியே ஒருமாரி ஆய்ட்டா கிறுகிறுனு ஆயிட்டா டே முடிலடா ஒரு அஞ்சு நிம்ஷத்துலயே அப்டியே ஒரு இதாய்ட்டா
ஆ
அப்புறோ போய் அது எங்குளுக்குலா கொத் துச்சா எல்லா பாக்குறோ ஒன்னுமே தெரில ஹாஸ்பிடலு போன பிறகு என்னமோ மருந்துமாரி தடவனா ரெண்டு பல்லு தெரிஞ்சது
ஆமா ப்ரோ எ பிரெண்ட் கூட
அது என்ன பாம்புன்னு கேட்டா நாங்க ஃபோட்டோவே எடுக்ல ப இதுல என்ன இது பதட்டத்துல ஃபோட்டோவே எடுக்ல ஒன்னு எடுக்ல
அது போயிடுச்சா ப்ரோ செத்து போயிச்சா ஏத்துட்டீங்களா
நஞ்சிருச்சி அது உள்ள வீல்ல மாட்டிருச்சில்ல
ஆ ஓகே ப்ரோ
அப்டி இருந்து பல்ல போட்டு பேயிரிச்சி
சரி ப்ரோ அப்போ கூட எப்டி வீல்ல மாட்டீகினா கச்சிச்சா ப்ரோ உங்கள அவுர நித்திட்டீங்களா வெண்டியா நித்திட்டீங்களா ப்ரோ
வண்டிய நிறுத்துல அவ பாட்டுக்கு போயிட்டா செரி அது பாட்டுக்கு போய்ரு அப்டின்ட்டு இவ பாட்டுக்கு போயிட்டா பாதி தூரம் போய் வீலுக்குள்ள மாட்டிருச்சு வீலுக்குள்ள மாட்டி சக்கரத்துல சுத் தம்போது கரெக்டா கால பாத்துருச்சா என்னான் தெரியில வெரியில போட்டுருச்சு பொத்துனு அப்டி கொத்திபுடு சு ஜஸ்ட்டு மிஸ்ஸு